ஆ கர்ட்டு சம்மர் கிளாஸ்சு அதே மாரிதா பாத்துக்கங்க சம்மர் கிளாஸ் தைவுசெய்து சம்மர் கிளாஸ்ல்லா வச்சிருங்க சம்மர் கிளாஸ்லா வச்சிருங்க அப்படினு
ட்டீங்ளா நம்மகிட்ட சொல்வாய்ங்க யக்கா சம்மர் கிளாஸ் வச்சிருக்கா எம்பிள்ள ஓன்ட தா வரு அப்டி இப்டிபாய்ங்க செரி இவிங்கள நம்பி நம்மளு எந்த கமிட்
இங்க பாருங்கோ சம்மர் கிளாஸ் கு எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணுவே அ எல்லா எ தும்மே அவிங்க கொண்டு வர தேவையில்ல ஒன்லி வாட்ருக்கேன்னு ஸ்நாக்ஸ் மட்டு கொண்டு வந்தா போது அது மட்டுதா கொண்டு வருவாய்ங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் குடுக்குறதுக்கு அவ்ளோ அழு அழுவாய்ங்க பாத்துக்கங்க இவிங்களுக்காண்டி நா காலையில எந்திரிச்சு என்னென்ன ஆக்டிவட்டிஸ்ல்லா குடுக்கணு அப்டின்ட்டு எல்லா ப்ரிப்பர் பண்ணி கால்ல ஸ் சு ஸ்கெட்சு பேப்பரு
சுல்லா நா போய் பிள்ளைகல வச்சிருக்கனால வாங்கவு முடியாதா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா இவிங்கள்ட்ட இவிங்களுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரலாட்னு ஏன்னா இங்க இது வந்து கொஞ்ச அவுட்ரு ஏரியா தா ரூலன் ஏரியானால ரொம்ப அட பிளெகளுக்காக ச இது பண்ண மாட்டாய்ங்க ஃபை ஹண்ட்ரடு சம்மருக்கு போட்டதே என்னக்கா ஃபை ஹண்ட்ரடா அப்டி
அப்டிதா தௌசண் நீங்க வேற தௌசண் சொன்னொன்னே அ இது பண்ணிட்டாய்ங்க அப்பறமே இல்ல தௌசண் வேணா ஒரு எய்ட் யிட் ஹண்ரட் குடுங்க அப்டின பின்னாடி ஒரு ரெண்டு டிக்கெட் வராய்ங்க பாத்துக்கங்க ஏங்க எல்லாமே நா தா சொன்னே எல்லாமே நானே குடுக்குறே ஹேண்ட்ரைட்டிங் புக்ல இருந்து பென்ஸ் சில் எல்லா கலர் பென்சில் ஸ்கெட்சு எல்லாமே நானே குடுக்குறே ஆக்டிவிட்டி மொத கொண்டு நானே குடுக்குறே உங்க வெளயாட்றதுக்கு திங்க்ஸ் மொதக்கொண்டு நானே குடுக்குறே
எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர் சம்மர் வந் து நம்ம திங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணா தா பெஸ்ட்டா
இது நம்ம நா வந்து என்ன பண்ணுவனா ஏ ஃபோர் ஷீட் வாங்கி வெச்சிருவே நானு மொத்தமா ஏ ஃபோர் ஷீட் வாங்கி வெச்சு அன்னெக்கி காலேலதா நா ஆக்டிவிட்டியே ப்ரிப்பேர் பண்ணுவே பாத்துக்கங்க எத்தன பிள்ளெங்களோ ஒரு ஆக்டிவிட்டினா அன்னெக்கி காலேல அந்த கலரிங் எப்டியு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த கலரிங் குடுத் த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாய்ங்க புள்ளைங்க அது கலரிங்னா நா வந் து வேற மாரி கலரிங் அப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்ப மேல வந்து ஷேப்ஸ் எல்லா போட்டுக்கிருவே சேப்ஷு போட்டு நம்பர் போட்ருவே மேல அந்தே சேப்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணி கீழ போட்ருவே கலரு அடிச்சிருவே சோ என்ன ஷேப்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த ஷேப்ல அந்த நம்பர் அவன் எழுதணு ப்ளஸ் கலரு அடிக்கெணு
அ அ
இந்த மாரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நறையா அதாவ்து என்ன சொல்லுவாங்க ப்ரெயின் ஜிம் அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா ஆமா
அந்த ப்ரையின் ஜிம் வந்து நறையா குடுப்பேன் பாத்துக்கேங்க இந்த தடவ நறையா அப்ரிசியேஷன் வந்துச்சு எனக்கு என்னா நா எப்பயுமே வீடியோ எடுத்து நானு ஸ்டேட்டஸ்ல போட்டு உட்டுருவே நறையா இடத்துல இருந்து ரொம்ப இது பண்ணாங்க சூப்பர் ஆக்டிவிட்டிஸ் எல்லா செமையாக இருந்துச்சு மேம் அப்டின்ட்டு
ம் ம்
அதே மாரி நானு வெளில அ அந்த ப்ளே எக்யூப்மண்ட்ஸு வாங்கி போட்ருவே வீட்ல கொஞ்சொ எப்பெய்மே ஒரு மூனு நாலு பே ப்ளே எக்யூப்மண்ட்ஸ் இருக்கு அந்த
ஆமா பிள்ளைகளோட வாங்கும் போது சேந்துட்டு விளாடும் போது நீங்களு சேந்து விளாண்டுக்கோ அதெல்லா வெச்சிருப்பே நானு
ப்ளே எக்யூப்மண்ட்ஸ் இருக்கு ஏ க்ரையான்ஸு வாக் காட்டு கலரு வாட்ர் கலரு வாட்ர் கலர் ப்ர்ண்டிங் ஒரு நாளெக்கி குடுத்துருவே அதாவது டைம் டேபிள் மொத போட்ருவே நானு ஆனா டெய்லி ஒரு வாரத் துல ஒரு நாலு அஞ்சு ஆ ஆறு நாள்னா நாலு நாளெக்கி வந்து ப்ரன் ஜீம் வந்து கண்டிப்பா இரு ப்ளஸ் பிசிக்கல் எக்சசைஸு ப்ரெயின் ஜிம்மு கண்டிப்பா இருக்கு டெய்லியு எனா மேக்சிமம் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்போ விரும்புறாங்க அந்த கலர் பண்றது அது குட்
ஆனா இங்கிட்டலா அந்த ரூலர் பண்ணமாட்றாங்க பிள்ளெங்கள வந்து வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்மள விட்டு எங்கயாவ்து இருந்தா போது
ஆ இங்க வந்து ஓரளவுக் கு பரவால்ல நானு இப்ப மூ மூணாவது இ இப்ப தேர்ட் இயர் எனக்கு நானு போட்டது அப்ப ஆமா ஆமா தேர்டு ஆ பஸ்ட்டு ஸ்டாட்டிங் ஒரு டூ இயர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சோ போன வருஷோ கூட ஒரு கொஞ்சோ பரவாயில்ல பிள்ளங்க இருந்துச்சுங்க பஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சோ கம்மியா தா இருந்துச்சுங்க ஆனா இந்த தடவ பரவால்ல ஓரளவுக்கு பிள்ளைங்க கொஞ்சோ வந்துட்டாங்க ஆனா என்ன பிள்ளைங்க ஜாஸ்திய இருக்கும் போது எனக்கு காலேயில எழுந்துருச்சு நா அந்த பிள்ளைக்கு பிரப்பேர் பண்ணணு பாருங்க பேப்பர் ஒர்க்கு அது எனக்கு வந்து கொஞ்ச ஜாஸ்தி
இப்ப உங்க பாப்ப பெரிய பொண்ணுனால ஒன்னு தெரியாது அவ வேளய
ஆ அதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணு சில நேரத்துல ந ஏதாவது இந்த கலரிங் இப்ப நாளைக்கு பட வரஞ்சு குடுத்துட்டே அப்டின்னா இந்த ஏதாவது கலர் போடுப்பா அப்டின்னா கொஞ்ச கலர் போட்டு குடுத்துரு அது
ஆஆ ஆ எனக்கு ரெண்டுமே குட்டி புள்ளியா இருக்கு ரொம்ப கொஞ்ச நம்ம அட்வான் அட்வான்ஸாவு யோசிக்க முடியல அட்வான்ஸ் யோசித்தாலு இவிங்ககிட்ட ஏர்ன் பண்ண முடியாதோ அப்டின்ற மாரி இருக்கு
ஆ எனக்கு வந்து மேக்சிமம் வந்து து இந்த கிரையான்ஸ் இதெல்லா கொஞ்ச ஃப்ரீயா கெடச்சிடு
உம் உம்
கிரையான்சு ஸ்கெட்சு மார்க்கர் மட்டுந்தா நா வெளியில வாங்கும்படியா இருக்கு கிரோன்ஸ்ஸு கொஞ்சோ ஃப்ரீய கெடைக்கு ஆமா எ சித்தி கொண்டு வந்து குடுப்பாங்க அந்த கிரையன்ஸு கொஞ்சோ இதா கெடைக்கு இருந்தாலு வாங்கிருவே பதினஞ்சு ரூபா தான இதுல போய் என்ன இருக்குது அப்டின்ட்டு ட்டம் அது வாட்டல ஒரு வருஷ ரெண்டு வருஷத்துக்கு அது வாட்ல கெடக் கு அப்டின் சொல்லிட்டு ஆ அது வேஸ்ட் ஆகாது எப்டி இருந்தாலு ம் வேஸ்ட் ஆமா அது வாட்டுல இருக்கு அதனால நா ரொம்ப இது பண்ணிக்க மாட்ட மொத ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டே இந்த வருஷோ ஒரு புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு பிளே எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டே இப்ப வந்து பலசெல்லா விட்டுட்டாங்க இப்ப புது எக்கிப்மென்ட்டுக்கு அம்புட்டு பேரு சண்ட போட்றாய்ங்க ஏல இதலா இருக்கு இதலா அப்டின்னாலு ஆக அதெல்லா நாங்க வெளையாண்ட்டோ அப்டின்னு அந்த புதுசு மேலேதா எல்லார் திரும்பவு சண்ட போட்டுட்ர்ப்பாய்ங்க கூடவே ஹேன்ரைட்டிங் புக்கு வாங்கி குடுத்துர்வே டெய்லி வந்து டூ பேஜஸ் சொன்ன இல்ல நா நம்மளுக் டிங்கது ஏனா மறக்கூடாது இல்லயா அவிங்க ஏகல
அ இல்ல எல்லா இந் இந்த ஏரியால எல்லா ஸ்கூல்லயுமே என்ன தெர்மனா கடைசியா ஸ்கூல் முடிஞ்சி போமோஅ ஒரு தமிழ் ஹேண்ட்ரைடிங் இங்லீஷ் ஹேண்ட்ரைட்டிங் ஹிந்தி ஹேண்ட்ரைட்டிங் குடுத்துருவாங்க அப்ப நம்ம எக்ஸ்ட் ல்லா ப்ரொவைட் பண்ணோனு வச்சுக்கோங்ளே அது சத்தியமா வேஸ்ட் தா இருக்கு நமக்கு
நா இங்கேயே எழுத வச்சிருவே ஒரு ர காலேல ரெண்டு ஆக்டிவிட்டி குடுத்தே அப்டின்னா ஆ எம்மா அச்சா இல்ல அ காலேல ரே மூனா பிரிச்சிருவே நானு வந்த ஒடனே வந்து எக்ச்சைஸ் யோகா இருக்கு எக்ஸ்சைஸ் யோகா முடிச்ச ஒடனே வந்து பிரயின் ஜிம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு கொஞ்ச நேரோ அதுக்கப்பறோ வந்து உங்ளுக்கு அ ஸ்நாக்ஸ் ஏதாது சாப்ட்டுட்டு தண்ணு குடுச்சிட்டு ரெஸ்ட்ரூம்லா போயிட்டு வந்து ஒக்காந்துருவாய்ங்க ஒக்காந்தான ஒரு நாளைக்கு வெளாட விடுவே ஒரு நாளைக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் கம்பல்சரி எழுதணு
டுவெல் தோட்டி வரையு கம்பல்சரி ரெண்டு பேஜாவது எழுதி என்ட்ட காமுச்சுர்னு அப்டின்ருவே காமுச்சுட்டு நீ வெளான்டுக்கோ அப்டின்னா ரொம்ப சீக்கிரமா எழுதிடுவாய்ங்க
ஓகே
இல்லாட்டி வெச்சுக்கிட்டே உக்காந்திருப்பாய்ங்க
என்ன ஒரு பேரண்ட்ஸ்தா அலோவ் பண்றாங்கப்பா ஏம் புள்ள கொஞ்சோ பெஸ்ட்டா இருக்கனும் பெஸ்டா இருக்கனுன்றத விட தெருஞ் க்கணு
தே இவுங்கல்லா வீட்லயே வெச் வெச்சு வெச்சு இந்த தடவைலா ஒரு பைய வந்துருந்தா புதுசா வந்துருந்தா அவுங்ளுக்கு வந்து நா ஏ ஆரம்பிச்சதே தெர்லங்க இப்பதா எனக்கு தெருஞ்சுச்சு அப்டின் சொன்னாங்க அந்த பைய வீட்ல எப்பயுமே மண்ணுமதியே இருப்பானா பாத்துக்குங்க அவுங்க சொல்றாங்க எங்க வீட்ல எப்ப பாத் தால மண்ணு மாரியே இருப்பா மேம் ஆ ஏ அப்டி அவுங்க அப்பா கூட இது பண்ணுவாரு அவுங்க அப்பா மாரி ரொம்ப ஷை டைப்பா இருக்காம் பேச மாட் ட்டா சிரிக்க மாட்டா அப்டின்னு இங்கே வந்த பின்னாடி கொஞ்சோ சுறுசுறுப்பாயிட்டா அப்டின் சொல்லிட்டு லாஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க மேம் இப்ப பரவால்ல மேம் ஓடுறா வெளாடேறா சிரிக்கிறா பேசுறா அப்டின்ற ஆ எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு வருஷ் ட்டுமா நடத்துனீங்கன்ட்டு இல்லாட்டி நா அப்பியே அனுப்பி உட்டுருப்பே அப்டின்றாங்க
சில பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சோ அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேரன்ஸ் ஏம் பிள்ளதான்டா பெஸ்ட்டு நீங்கெல்லா ஒஸ் ட்டு அப்டின்ன மாரியே பேஸ் அ சு நாம் ஏம் புள்ள என்ன வேணா பண்ணு ஆனா எனக்கு அதுதா ஓகே எல்லா பிள்ளைங்களு அவுங்கவுங்களுக்கு அழகு குதா ஆனா ஏத்துக்க மனசு வர மாட்டிங் கெடுத்துர்றாங்க
ஆ இதுதாம் பின்னாடி வர ஜென்ரேஷன் கெட்டு போறது
உண்மலே ஏம்பி ஏம் பிள்ளகளே எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு மாசோ நல்லாவே எழுத வெச்சே எவ்ளோ தூரோ எழுத வெக்க முடியுமோ ஆனா விளயாடுற நேரோ விளாண்டுக்கோ
ஆ அதுகளுக்கே போர் அடிக்கு இல்ல எவள நேரந்தா விளாயாடு எவள நேரந்தா செல்ல பாக்கு கொஞ்ச நேரமாது படிக்கணுன் தோணு இல்லையா இல்ல வேற எதாவது ஒரு மாரி ஏக் ஏக்ட்டி விட்டிஸ்ஸு ஓட வெக்கனு ஆட வெக் க்கணு எதாவது ஒன்னு செய்யணு சும்மா உக்காந்துட்டு டிவி பாத்துட்டு செல்ல பாத்துட்டு ஆமா எப்ப பாத்தாலு டிவி பாக்க செல்ல பாக்க அப்டின்னா அப்புறோ என்ன
பச்சனாலதா எங்க பாப்பா இப்ப ஃபஸ்ட் ரேங்குக்கு போனதுக்காக நான் அவளுக்குன்னு எ எதுமே மெனக்கட்டு சொல்லித்தரனுன்ற அவசியமே இல்லாம போயிருச்சு அவளாட்ட வருவ வருவா டியூஷன் எல்லாரு உக்காரம் போது அவளாட்ட என்ன ஹோம் ஒர்க் மட்டு நம்முளுக்கு என்ன அவளுக்கு ஹெட்லைன் மட்டு குடுத்துர்றோ பாப்பா சயின்ஸ்ல வந்து இந்த ஹோம் ஒர்க்கு இங்கிலீஷ்ல இந்த ஹோம் ஒர்க்கு இது இந்த நோட்ல எழுதணு அப்டின் சொன்னா மட்டு போது அது வாட்டுக் கட கட கடன்னு எழுத்தளா எழுதிரு எங்க பாப்பாவு அந்த மென்டாலிட்டிக்கு வன்ட்டா எங்க ஹருன்லா விட அவ எல்லா நேத்தெல்லா என ஹோம் ஒர்க் எழுதுனானுங் கூட எனக்கு தெரியாது கரெக்டா ஒரு ஒரு பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தா இருக்கு பாட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அம்மா நா எல்லா ஹோம்ர்க் எழுதிட்ட வேணா நீங்க செக்
இன்னொன்னு நம்ம வந்து டியூஷன்லயு வந்து கரெக்டா அந்த டைமிங் மெயின்டென் பண்ணனு அப்டின் சொன்னா அதுக் அதுக்கும் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு உள்ள இருக்கணும் எப்புடியூ நால்ரைக்கெலாம் வந்துறீங்கடா ஒரு அஞ்சர க்குள்ளவாது இருங்கடா அப்படின்னாலு டெய்லி அஞ்சேமுக்கால் ஆறு மணி அப்புற எனக்கு எட்டு எட்டே கால் வரை இருக்கும் போது என்னால முடிய மாட்டேது
இ ஓ இந்த சைட் எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க எங்காவது கமிட் மெண்ட்ல இருப்பாய்ங்க எனக்குல்லா என்ன பிரச்சன அப்டின்னா ஒன்னு அட்வான்ஸ்டா வருவாய்ங்க அஞ்சரைக்கெல்லா வந்து உக்காருவாய்ங்க
ம்ம்
அஞ்சரைக்கு வந்துட்டு அப்ப செவன்தேட்டிக்கு கெளம்பு அப்டின்னா எக்கா நாங்க கோயிலுக்கு எக்கா நாங்க கோயிலுக்கு போறோம்பாய்ங்க பிள்ள உங்க ட்ட ஒரு அரை மண் நேரம் இருக்கட்டும் அப்டின்பாங்கே
அப்டிதான்
நட்டி நா என்னடா நா நெனப்பே டேக் கேராடா நடத் துறே நானு அப்டின்பே அக்கா அக்கா இன்னோன்னு சொல்லுவாய்ங்க இதுக் கோவிலுக்கு போற கூட ஒரு மனசு சரி அவங்க அவங்களே ஒரு மன ஆறுதலுக்காக போறாங்க நம்ம எதுவு சொல்லக்கூடாது நெனப்பே இன்னோருத்தங்க இருக்காய்ங்க எனக்கு எக்கா நானு ஏ ஹஸ்பண்டூ கொஞ்ச வெளிய போறோம் இல்ல எங்க வெளியேன எங்கல்ல போறீங்கனா இல்ல நானும் என் ஹஸ்பண்ட் வெளிய போய்ட்டு வந்து ஸ்நாக் சாப்பிடலா ஏல்ல உம்புள்ளய விட்டு என்னெல்ல போய் ஸ்நாக்ஸ் சாப்ட போற உம்புள்ளைய கூட்டிட்டு போல அவ வந்தா நைநைன்னு இருப்பாக்கா நானு என் வீட்டுக்காரு மட்டும் போகப்போறோ அப்டிம்பாய்ங்க ஆ ஏ நீ பெத்த புள்ள தாண்டி நீ அவ்ள கூட்டு போடினா ஆஹ இல்லக்கா நா மட்டும் போய்ட்டு வரே அவ நசநச
ம்ம் அதா ஏ இந்த பேரண்ட்ஸ் இப்புடி இருக்கிறாங்க
அது வருவாய்ங்க அது எய்ட் தேட்டி ஆயிரு அப்ப நான் சொல்லுவே ஏல எயிட் தேட்டிக்கு வர நான் ஒன்னும் பண்ணமாட்டே இங்க இருந்து வெளிய கொஞ்ச எனக்கு கொஞ்ச சந்து இருக்கும்
ம் ம்
சந்துல என்ன பண்ணுவே ஆனா கேட்டு வந்து முன்னா ஃப்ரண்ட்ல பிள்ளைங்க வெளிய எல்லாம் போக முடியாது சந்துல வேணா உக்காந்துக்கலா விளாண்டுக்கலா என்ன வேணா பண்ணு என்னய ஆள விட்ரு ஏன் டைம் முடிஞ்சு போச்சு நா அடுத்த டிஃபன் செய்ய
போணுல்லையா அவங்கெல்லா எங்கேயாவது போய்ட்டு எனக்கெல்லா சில நேரத்துல சில பிள்ளைகளுக்கு நா டிஃபன்ல்லா குடுத்திருக்கே வீட்ல நம்ம சாப்பிடும்போது அவய்ங்க என்ன பண்ண முடியுங்க அப்புறோ சொல்லிட்டு அதுகளுக்கு தோசைய ஊத்தி
டம்
சாப்பிடுங்கடான்னு சாப்ட வச்சு ம்
அது லேடி வந்து அ ரெண்டு பிள்ளைங்க எக்கா கால் முடிய நா நெக்ஸ்ட் கால் போடுறே